வணக்கோங்க ஆ முந்தய பதிவுல தோழி நம்ம வந்து இந்த தொலைபேசிய பத்தி பேசுனோம்ல தோழி அந்த ஆத்தா தாத்தா குடுக்குறாங்கன்னு அது பாத்தீங்கன்னா ஆத்தா தாத்தான என்னுடைய சைடுவந்து எங்க வீட்ல வந்து மாமியார் எல்லா போன் கிடையாது என்னுடைய குழந்தை வாங்கி பாக்காது என்னோடய கொழந்தனார் வேலைக்குபோயிட்டு வந்தாங்கா அவருடைய போன்ன வாங்கி சித்தப்பா சித்தப்பா சட்ட நாளி குடுங்க சித்தப்பா வாங்கி பாத்துருவாங்க அந்த நேரம் வந்து நான் வந்து வெளில போயிருக்கலாம் கடை ஏதாது போயிருந்த அந்த பத்து நிமிடத்துல வாங்கி அந்த சாட்ஸ்சு ரீஸ்சு மாரி பாத்துட்டு ம் போட்டோ எடுக்கிறது அந்த ஏ ஐ ய அது மூலமா தரவுகள் மூலமா போட்டோ எடுக்கற வித்தியாசமா எடுக்குது இந்த வேலைகள் எல்லாம் வந்து செய்வாங்க தோழி அதை வந்து நான் சத்தம் போட்டு இப்ப திரும்ப இப்ப குடுக்காம வச்சிருக்கேன் தோழி எங்க அம்மா அப்பா வீட்ல பாத்தீங்கன்னா அங்க போன் அம்மா அப்பா போன் கிடையாது டச்சுபோன் கிடையாது என்னுடைய அண்ணன் பிள்ளைகள் என்ன பண்ணுவங்கா எங்க அப்பாவோட அதிகமா பேச்சு வார்த்தை நிறைய நடக்கும் தோழி சின்ன வயசுல எப்படிய எல்லாம் வண்டி ஓட்டனோம் நாங்கள் எப்டியெல்லாம் இருந்தோம் நீங்க எப்டியெல்லாம் இருக்கீங்கிற தகவலை வந்து எங்க அப்பா வந்து மிக அற்புதமா எங்க அண்ணன் பிள்ளைக்கு வந்து எடுத்து சொல்லுவாங்க தோழி இப்ப விடுமுறை விடுமுறை நாள்கல்ல கூட நான் என்னோட குழந்தையை கூப்பிட்டு நான் போயிருந்தேன் அப்ப கூட நாங்க எல்லாம் வேலை பாத்தட்டு பேசிட்டு உக்காந்து இருந்ததோம் எங்க அப்பா மட்டும் இந்த மூணு குழந்தைகள் என்னுடைய குழந்தைகள் என் அண்ணல மூணு பேரையும் கூப்பிட்டு நான் அப்ப எல்லாம் இந்த வண்டி இந்த நெங்கு வச்சுட்டு நம்ம வண்டி ஒடிட்டு போவோம்ல
ஆமா கண்டிப்பா
போறது அந்த நடவண்டின்னு ஒண்ணு இருந்துச்சு அதுக்கு பதில தான் இப்ப வாக்கரா மாறந்துச்சு அந்த பழைய நிகழ்வுல வந்து எப்டி இருந்துச்சு நெல்லு எப்படி வருது அரிசி எப்டி சாப்படுறோம் இந்த மாரி விஷயங்கள் குருவி இது தா புறா இது தா குயிலு இதுதான் வந்து காக்கா இதுதான் இப்டிதான் முட்டையிடும் மயிலு இ அது கிராமம் சைடுங்கிறதுனால சில வந்து செய்திகள்எல்லாம் வந்து எங்க அப்பா வந்து பகிர்ந்துக்குவாங்க எனக்கு அங்க போனா வந்து எனக்கு இந்த போனை பத்தி பிரச்சனையே கிடையாது எடுக்க மாட்டாங்க ஒரு பத்து நிமிஷம் கூட கேட்க மாட்டாங்க எங்க அப்பா என்ன பண்ணுவாங்க நிறைய செய்திகள் சொல்லுவாங்க ரோட்டூல போகும்போது அப்பல்லாம் ரோடே கிடையாது ஒரு எல்லாம் சந்து பாதமா இருக்கும் புல்வெளியா இருக்கும் அப்டிங்கும்போது அந்த குழந்தைங்க வந்து கதையா சொல்லும் போது ஆர்வமா உட்காந்து கேட்டுட்டு உக்காந்துருக்கலே சாப்பாடு குடுத்தாங்களன்னா அவங்களே வந்து சாப்பிடுருவாங்க அந்ததை இங்க நம்ம சாப்பாட்டுக்கு இங்க வச்சு நம்ம மல்லு கட்டணும் அங்க அங்க போய்டிட்டாங்கன்னா அவங்களே சாப்பிட்டுருவாங்க
ரொம்ப நல்ல விஷயம் தோழி ஏன்னா இந்த மாரி விஷயங்கல்லம்தான் அந்த குழந்தைகள் ரொம்பவே மிஸ் பண்றாங்க ஏன்னா நம்ம காலத்துலல்ல நம்மளோட பாட்டி தாத்தா இதை நமக்கு சொல்லிக் குடுப்பாங்க இல்லயா நம்ம வந்து அடிக்கடி நம்ம அம்மா அப்பா பேசறத விட நம்ம பாட்டி தாத்தா கிட்ட தா ரொம்ப அட்டாச்ச்டா இருக்கும் சின்ன வயசுல அவுங்க சொல்ற அ கதைகளா இருக்கட்டும் மற்ற விஷயங்கள் எல்லா பண்றதா இருக்கட்டும் ஆனா இப்ப இருக்கிற பாட்டி கதை அப்டின்னா எதுவுமே பண்றதே கிடையாது கிராமத்துல இருக்கிறவங்க இந்த மாரி கதைகள் எல்லாம சொல்றாங்க ஆனா இப்ப இங்க நகரத்துல இருக்கிறவங்க அப்படின்னா வந்தா செல்ல தா குடுத்து பாருங்க செல் பாருங்க அப்டின்னு சொல்லிடுறாங்க அவங்களே அது மாரி அந்த சூழ்நிலையில தான் இருக்கும் இப்ப என்னோட கொழந்தனார் பெண்ணுன்ன சொன்னா இல்லையா அவங்களும் அந்த மாரிதான் இப்ப என்னோட கெழந்தனாார் தனியா இருக்காங்க அவங்க பாட்டி தாத்தா தனியா இருக்காங்க அவுங்க வந்து இப்ப சனி இப்பன்னா அவுங்க தனியா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இங்க வந்து துணைக்காக தன்னுடைய குழந்தைகளை அனுப்பி விடுவாங்க அனுப்புனா என்ன பண்ணுவாங்கன்னா அவுங்க இவுங்க ஒரு பக்கம் செல்ல பாத்துட்டு இருப்பாங்க அவுங்க ஒரு பக்கம் சமைச்சுட்டு இருப்பாங்க அந்த நேரத்துல அவங்களோட மொபைல் எடுத்து இந்த குழந்தைங்கள் பாத்துட்டு இருக்கும் இதுக்கு எடுத்து அந்த குழந்தைங்க வந்து அந்த வீட்டுக்கு போகணும் அப்டிங்கறதே தெரியாம போயிடும் ஏன்னா நம்ம குழந்தைங்க வந்து பாட்டி தாத்தாவோட இனக்கமா இருக்கணும்னு சொல்லி தா நம்ம அனுப்பி விடுறோம் ஆனா அவங்க ரெண்டு பேருமே அவங்க கொழந்தைங்கள் ட்ட பேசலங்கம் போது அவுங்க அங்கயு போயி தனித்துதா இருக்காங்க. இதுல வந்து மொபைல குடுத்து நீங்க பாருங்க நீங்களே ரீல்ஸ் பாருங்கன்னு சொல்லி குடுக்குறதுலா எந்த வக விதத்துல நல்லது அப்டிங்கறது எனக்கு தெரியல எவ்ளவோ சொல்லி பாத்துட்டாங்க என்னுடைய கொழுந்தனாரு சொல்லி பாத்துட்டாங்க மொபைல் குடுக்காதீங்கன்னு எப்டியா இருந்தாலு அவங்கள ஏமாத்தி பேசி வாங்கி மொபைல வாங்கி பாத்தர்றாங்க.
கண்டிப்பா தோழி அத நம்மளாலயு தடுக்க முடில தோழி செல நேரோ நம்மளுடைய சூழ்நிலைகள் வந்து அப்டியா மாறி ரு அதே மாரிதா சனி ஞாயிறுனா இருக்காங்களா ஒரு பத்து நிமிடம் பாத்துட்டு போகுட்டுனு மனசு எறங்கி அம்மா ஒரு பத்து நிமிஷோ குடுங்கம்மா லீவுதான இன்னக்கி அப்டின்னு கேக்கும்போது செத்த வச்சு குடுத்துட்டு போறது ஆ இப் பல்லா வந்து சில பேர் என்ன
இதுல என்ன பிரச்சனன்னா அவங்க வந்து இது மாரி மொபைல வந்து ரொம்ப அதிகமா பாத்து அவங்களோ அவங்களுடைய கண்ணுல வந்து ஒரு சிறிய கட்டி மாதிரி வந்துட்டு அதிக நேரோ மொபைல் பாத்து அது கட்டி வந்து இங்க வ அருகில வந்து நம்ம ஊருக்கு அருகில வசி ச்சு திரும்பா அங்க காமிச் சாங்க இங்க காமிச்சு சரி ஆகலனவுனே அருகில உள்ள கிராம நகரத்துக்கு காமிச்சாங்க தஞ்சாவூர்ல போய் காமிச்சாங்க. அங்கயு சரியாகலன்னு ம துரை வரையு போய் காமிச்சுட்டு வந்துட்டாங்க. ஆனா எங்க காமிச்சுமே இதுவரையு ஒரு சரியான பதிலே சொல்லல.
ஆ
டி அப்போ கரைஞ்சிருந்துச்சு இப்ப மறுபடியு அந்த கட்டி வந்துருச்சு. அது வந்து ஃபியூச்சர்ல நமக்கு பிரச்சன தானே என்னைக்குமே நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சே நமக்கு கொழந்தைளை நம்மளே கெடுக்கிற மாதிரி ஆயிடு நம்ம வந்து மொபைல் ஃபோன் குடுக்கக் கூடாதுன்னு அவங்க அம்மா அப்பா சொல்லிதா அனுப்புறாங்க ஆனா அதையு மீறி வந்து இவ் இவங்க மொபைல் ஃபோன் குடுக்கலைன்னா அவங்கள்ட்ட பல கதைகள சொல்லலா ஆ வந்து நெறைய பேசலா கிராமத்துல நடந்த அந்த கதைகள் மத்த விஷயங்கள்லா எப்படி இருக்கணு அப்டின்னு நெறைய விஷயங்கள சொல்லி குடுக்கலாம் ஆனா அவங்க எதுவுமே அது மாரி பண்றதே கெடையாது அப்டிங்கும் போது அவங்கள்ட்ட அனுப்புறதுக்கே யோ சனையாதான இருக்கு ஏன்னா நம்ம வந்து இப்ப பாட்டி தாத்தாவோட அந்த அன்பு கெடைக்கணு அப்படின்னு சொல்லிட்டுதா நம்ம அனுப்புறோ அவங்களு போய் அங்க தனியா மொபைல பாத்துட்டு உக்காந்துருந்தா அப்ப அந்த கொழந்தைங்க அங்க அனுப்புறதே வேஸ்ட்டுதான
கண்டிப்பா கண்டிப்பா தோழி ஏன்னா அப்ப அந்த மாரி ஃபோன தூக்கி வச்சுட்டு பேர புள்ளைங்க வந்திருக்காங்களா கடைக்கி போவோ ஒரு கமருகட்டு ஒரு எள்ளு முட்டாயி ஒரு தேன் மிட்டாயி அவங்க சாப்ட்ட பொருட்கள வாங்கி குடுத்தா தாத்தா இது என்ன தாத்தா வித்தியாசமா இருக்குன்னு வாங்கி சாப்புடுவாங்க இப்ப பேர பிள்ளைங்க கேக்கற கலரு பாக்கெட்டு லே ஸு குர்க்குரே இத கேட்டு அவங்க விருப்பப்படுறத வாங்கி குடுத்துட்டு அவங்கள்ட்ட ஒரு பாக்கெட்ட வாங்கிட்டு வந்து குடுத்துட்டு இவங்க உக்காந்து ஃபோன் பாக்க வேண்டியது
இதுதா இப்போ இங்க நடக்குது இப்ப என்னுடைய பே பேரண்ட்ஸா இருக்கட்டு இப்ப என்னுடைய அப்பால்லா என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப என்னுடைய கொழந்தைக்கு ஒன்ர வயசுதா ஆகுது நெறைய செல்லுங்கிறதே பாக்க மாட்டாங்க செல்லு வாங்கி பாக்க தெரியாது அது மாரி டி வி யு பாக்க மாட்டாங்க அந்த கார்ட்டூன் அதெல்லா ரொம்ப விரும்பி எதுமே பாக்க மாட்டாங்க வெளையாடுவாங்க நல்லா வெளையாடுவாங்க இல்ல பார்க்குக்கு போய் வெளையாடுவாங்க எங்க அப்பா அது க்கு வந்து ஈடு குடுத்து எல்லா எடத்துக்குமே அழைச்சிட்டு போவாங்க. சாயந்தரோ இப்ப சைக்கிள் ரவுண்ட் அழைச்சிட்டு போறதா இருக்கட்டு ஒரு பார்க்குக்கு அழைச்சிட்டு போறதா இருக்கட்டு வெளில கடைக்கு அழைச்சிட்டு போறதா இருக்கட்டு அ என்னுடைய கொழந்தையு அததா விரும்புவாங்க அதனால செல்லு டி வி இந்த மாதிரியான பொருட்கள் எதையுமே விரும்பல இப்ப என்னுடைய கொழந்தனார் புள்ளைங்க என்னனா ஒரு வயசு ஒன்ற வயசுலயே செல்ல ரீல்ஸ் பாக்குறதுக்கு அலா அலாதியா விரும்புவாங்க ரொம்ப நானே ஆச்சரியப்படுவே என்னடா இந்த வய சுலயே இப்பிடி ரீல் ஸ வந்து நல்லா ஸ்வைப் பண்ணி ஸ்வைப் பண்ணி பாக்குறாங்களே அப்டின்ட்டு எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு அந்தோட அந்த ஆச்சரியத்தோட விளைவுதா இப்ப அவுங்க கண்ணுல வந்த பிரச்சன
கண்டிப்பா கண்டிப்பா தோழி நீ ங்க சொல்றது சரியான இது
த்துருந்தோம்னா இந்த மாதிரி இந்த அளவுக்கு அந்த கண்ணுல பிரச்சன வந்துருக்காது அந்த வயசுல வந்து பரவால்ல இது இந்த வயசுலயே செல்லு பாக்குறாங்க இவ்ளதெல்லா யூஸ் பண்றாங்க நம்ப பெருமப்பட்டதோட விளைவு வந்து இவுங்க கண்ணுல பிரச்சனையா வந்து நிக்குது இப்ப வந்து அந்த கொழந்தையு தடுக்க முடியில இப்பயு நம்மள ஏமாத்தி பாத்துட்றாங்க செல நேரத்துல நம்ளாலே அத ஒன்னு பண்ண முடியாது எனா பொழுதுதன்னைக்கு அவுங்களே பாத்துட்டு இருக்க முடியாதுல்லயா நமக்கு சில வேலைகள்லா இருக்கு
இப்ப நீங்க சொல்ற மாரி தோழி அதுல வந்து என்ன பெரியதுனா இப்ப உங்க புள்ள வந்து நீங்க வந்து செல்லு பாக்கலங்குறது பெரிய விஷய தோழி ஒன்னு கேக்குறது பெரிய ரொம்ப பெருமப்படக்கடிய ஒரு விஷ்யொ ஏனா இப்ப பாக்க கூடாது சொல்லியா பாத்துட்டு கடசில செலவுகளுக்கு செலவு பண்ணாலு ஒரு அத வந்து சரி பண்ண முடியலன்னா அது ஒரு பெரிய கவல தான நமக்கு
ட்டாங்க செலவு பண்ணியுமே அது சரி ஆகல ஆ இப்ப என்ன பண்றதுன் தெரில அதோட தா வச்சுருக்காங்க மறுபடியு இன்னொரு டையொ ஹாஸ்பிடல் அழச்சிட்டு போலங்குற ஒரு ஐடியால இருக் காங்க போய் மறுபடியு பாத்தாதா ஆப்ரேஷன் லெவல்ல கொண்டுட்டு போயிடு அப்டினு முன்னாடிய சொ டாங்க டாக்ட்ரு இது ஆப்ரேஷ ன் பண்ற மாதிரி தா இருக் கு அப்டின்ட்டு அது இன்னு என்ன ஆகுதுன் தெரியில டாக்டர் சொன்னாதா தெரியு
அத பாத்துட்டு என்னன்னு ஆரம்பத்துலயே பாத்துருங்க தோழி ஏன்னா ப புள்ளைங்க படிக்க படிக்க இன்னு கஷ்டமா இருக்கு எல்லா
ஆமா அப்றொ சின்ன வயதிலே கண்ணாடி போட்ற நெலமை ஆயிடு அதல்லா வந்து புரிய மாட்டங்குது அந்த கீரை பொருட்களா அதிகமா சாப்புன்னு அதயு சாப்புட மாட்டெங்குதுங்க த கீரைனாலே ஒதுக்கி வச்சர்றாங்க அந்த கொழந்தைங்கள் என்ன பண்றது அது அது மாரி செஞ்சு குடுத்தாலு அத சாப் புட மாட்டெங்குறாங்க ஆரோக்கியமானத உடம்புக்கு எது ஆரோக்யொ அப்டிங்கிறது இன்னமு தெரிய மாட்டங்குது ஏனா நல்லாதா செஞ்சு குடுக்குறாங்க அவுங்க வீட்லயு இருந்தாலு இந்த கீரைலா பாத்தாலே அவுங்களுக்கு புடிக்கமாட்டேங்கது இதெல்லா சாப்டாதானே கண்ணு கொஞ்சொ குளிர்ச்சியா இருக்கு கண்ணுக்கு நல்லது
கண்டிப்பா கண்டிப்பா தோழி
உங்க கொழந்தைகள்லா இந்த கீரைகள்லா சாப்புடுவாங்களா
என்னுடைய கொழந்தைகள் வந்து மொளக்கீரல்லா புடிக்காது தோழி அந்த முருங்க கீர பொரியல் பண்ணா சாப்டுவாங்க முருங்க கீர விரும்பி சாப்புடுவாங்க தண்ணி சாறு வக்கிறோல்ல
ஆமா
அத விரும்பி சாப்புடுவாங்க மொளக்கீர மட்டு அவுங்களுக்கு அதுல கொஞ்சொ வழவழப்பு இருக்கா அதுனால அ ந்த கீர மட்டு புடிக்காது தோழி அவுங்களுக்கு மத்தபடி கருவப்புல தொவைய கொத்தமல்லி தொவைய இத சாப்புடுவாங்க மு ருங்க கீர ரொம்ப விரும்பி சாப்புடுவாங்க மொளக்கீர சாப்டமாட்டாங்க அவ்ளவா
ம் மொளக்கீர நல்லாதான இருக்கு
மொளக்கீர அதா தோழி மொளக்கீர மட்டு புடிக்க மாட்டிது ஏன்னு தெர்ல நா அத கூட்டா செஞ்சு குடுத்துட்டே பருப்பு பொடி போட்டு பெசஞ்சு வித்தியாசமா குடுத்துட்டே அது என்னமோ அது மட்டு புடிக்கமாட்டது பாசி பருப்ப போட்டு ஆ அதுவும் செஞ்சு கொடுத்துட்டேன் தோழி அது செஞ்சி கொடுத்துட்டேன் அதுமே புடிக்கல தோழி அவுங்களுக்கு முருங்க கீரைய புடிச்சி கீரை விரும்பி சாப்பற அளவுக்கு இத வந்து சாப்பிட மாட்றாங்க எடுக்க மாட்றாங்க
இல்ல நீங்க ஃபர்ஸ்டு இது ஒரு பாத்தரத்துல வந்து கீரைய நல்லா அலசிட்டு அதுல ஒரு நாலஞ்சு பூண்டு பள்ள தட்டி போட்டு நல்லா வேக வச்சிருனும் உப்பு போட்டு சிம்லயே வச்சு வேக வைங்க நல்லா அது சுன் டி வந்துரும் சு ன்டி வர நேரத்துல அ கொஞ்ச ஒரு கைப்படி தேங்கா இருக்குலையே திருவுண தேங்கா அத போட்டு கிண்டிடுங்க கிண்டி அத அதாவது பொரியா அந்த பூண்டு அந்த கீரை எல்லா சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும் அத நல்லா ரொம்ப மசி சிக்காம ஜெண்டலா லைட்டா பெசறி விட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கனதுக்கு அப்பறோம் தண்ணில்லா சுண்டனதுக்கு அப்பறோம் கொஞ்ச ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டு அத கிண்டிடுங்க கிண்டுட்டீங்கனா அது வந்து ஒரு பொியல் பதத் த்துக்கு வந்துரும் ஓகேவா அதுல வந்து நீங்க ஒரு எண்ணெய்ய கொஞ்ச எண்ணெ விட்டு ஒரு பாத்திரத்துல இன்னொரு பாத்திரத்துல எண்ணெய் விட்டு கொஞ்ச கடுகு ஆ ரெண்டு பட்டை மிளகா அத போட்டு தாளிச்சு அதுல கொட்டி கிண்டுடிங்க கிண்டிட்டு அந்த தேங்காவ அதுக்கப்புறோம் போடுங்க போட்டு கிண்டி ஆஃப் பண்ணிடுங்க உடனே ஆஃப் பண்ணிட்டு சுட சுட சாதம் போட்டு அந்த கீரைய வந்து பெசஞ்சு சாப்பிட சொல்லுங்க ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு ரொம்ப ரொம்ப அ டேஸ்டா இருக்கும்
செரி தோழி நான் செஞ்சு பாக்குறேன் இருந்தாலும் எனக்கு குடு க்காம இருக்க கூடதுங்கதுக்காக என்னபன்னேன் கீர மட்டு வீட்ல இருக்கனால என்ன பண்ணுவேன் மொளைக்கீரிய சூடா கடைஞ்சு சாதத்தையும் சூடா எடுத்துட்டு போயி அந்த கார குழம்பு வைக்கிறேன்ல்ல தோழி அந்த காரைக்கழம்பு வைக்கிற அன்னைக்கு ஒரு புடி சாதத்துல கொஞ்சம் கீரை அதுலயே கார குழம்பு மேல ஊத்தி மல்லு கட்டி திணிச்சு ஒரு ரெண்டு வா ஊட்டி விட்டுருவேன் தோழி
ம் இப்போ நான் சொன்னேன் பாருங்க கீரைய வந்து அரிஞ்சு வேக வச்சுட்டு அதுல பூண்டோட வேக வைங்கன்னு இப்ப தாளிக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் கடுகு அதுல நைசா அரிஞ்ச சின்ன வெங்காயம் ரெண் ஒரு பட்டை மிளகா இல்ல ரெண்டு பட்டை மிளகா போட்டு தாளிச்சுட்டு அந்த தண்ணி எல்லாம் வத் சுத்துனதுக்கு அப்புறம் அது மேல கொட்டிட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு அதுக்கு மேல தேங்காய் பூ தூவி பொரியல் மாதிரி செஞ்சுருங்க பொரியல் மாதிரி செஞ்சுட்டு சுட சுட சாதம் போட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும் நீங்க செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் ஏன்னா எங்க வீட்டுல இது ரெகுலரா செய்வோம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க
கண்டிப்பா கண்டிப்பா தோழி நான் செஞ்சு பாக்கேன் அது எப்படி இருக்குன்னு செஞ்சு பாத்துட்டு பசங்களுக்கு குடுத்து பாக்கேன்
அது மாதிரி ஸ்கூலுக்கு நம்ம சூடா சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் அ ஸ்கூலுக்கு குடுத்து விடுறதுக்கு அந்த டேஸ்ட் புடிக்கிறவங்க சாப்டுவாங்க ஆனா புடிக்காதவங்களுக்கு இந்த சுட சுட செஞ்சு கொடுத்து பாருங்க கொஞ்சம் விரும்பி சாப்டுவாங்க அது மாதிரி முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா அதுவும் இந்த முட்டையோட முட்டை பொரியல் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுவும் சாப்டுவாங்க குழந்தைங்களுக்கு முட்டையும் கெடைச்ச மாரியும் இருக்கும் முருங்கக்கீரையும் சாப்ட்ட மாரி இருக்கும்
கண்டிப்பா தோழி நான் செஞ்சு குடுத்து பாக்கணும் தோழி சாப்ட்டாங்கன்னா குடுத் பழகியறேன் தோழி
சேரி நன்றி அதெல்லா செய்ய தெரியாது தோழி எனக்கு
சேரி சேரி தோழி சேரி தோழி அடுத்த இதுல பேசலா தோழி நன்றி தோழி ஆ